ஹலோ
கேக்குதா நா பேசுனந்து
ஹலோ
ஹலோ
ஹ ஹலோ எப்டி இருக்க
நிம்சோ
நானு நல்லா இருக்க இன்னைக்கு ட்ராவல் பத்தி பேசலாமா
உ உன் உனக்கு ஒரு நாள் இண்டிஜுவலாக பவர் கெடச்சா என்ன பண்ணுவ
கண்டிப்பா எனக்கு ட்ரவல் ரொம்ப பிடிக்கு இப்ப ட்ராவல் பண்ண புடிக்குமா நீ ரீசன்டா எங்க டிரவல் பண்ண ஊட்டில ஒனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது
ஊட்டில கிளைமேட் ஹில்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் வியூஸ் ரொம்ப பிடிக்கும்
அங்க என்னா பிளேஸ் விசிட் பண்ணுனா
பொட்டானிக்கல் காடன் ஊட்டி லேக் அந்த மாரி விசிட் பண்ணோ நீங்கா
சாவல் பண்ண உனக்கு என்னா ஃபீல் ஆகோ
மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கூ ஸ்ட்ரெஸ் கொறையு
ஊன் ட்ரீம் டிஸ்டினேஷன் என்ன
நான் ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து சுவிஸர்லேண்ட்டு
ஒய் சுவிஸ்சர்லேண்ட்டு
ஸ்னோ மவுண்டென்ஸ் அண்ட் நேச்சுரல் பியூட்டி பாக்கணுன்னு ஆச
சாபாட்ல பேசு காஷ்மீர் காஷ்மீர யா ஹெவன் ஆன் எர்துன் சொல்றாங்க அங்க இருக்குற நேச்சுரல் டிராவல் பண்ணா பஸ்ல இல்ல ட்ரெயின் பிடிக்குமா
ட்ரெயின் ட்ராவல்
எதனால ட்ரெயின்
விண்டோ வியூ என்ஜாய்
சோலோ ட்ரவல் பண்ணமா இல்ல ஃபேமிலியோட ட்ரவல் பண்ணுமா ட்ராவலுக்கு முன்னாடியே பிளானிங் பண்ணுவியா அப்பொழுது வந்தாங்க ட்ராவல்ல அன்கம்பர்டபிள் மெமரி எதுவா இருக்கு சன் ரைஸ் பாத்தது மறக்க முடியாது ட்ராவல்ல என்ன திங்ஸ் கேரி பண்ணுவ
க்ளாத்ஸ் வாட்டர் பாட்டில் இது பவர் பேங்க் கேமராஸ் அண் மெடிசன்ஸ்
ட்ராவல் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ்
நியூ கல்ச்சர் தெரியும் நியூ பீப்பள் மீட் பண்ண முடியும் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்
ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவே
ஆமா லோக்கல் ஃபுட்ஸ் ட்ரை பண்ண பிடிக்கும்
டிராவல் போட்டோகிராபிக் புடிக்குமா
ரொம்ப புடிக்கும் மெமரிஸ் தேவ பண்ண
ப்யூச்சர்ல ஃபாரின் ட்ரிப் பிளான் இருக்கா
ஆமா சான்ஸ் கெடைச்சா சுவிட்சர்லாந்து் அண்ட் ஜப்பான் போக ஆசை
ஜப்பான்ல என்ன பார்க்கணும்னு ஆச
டெக்னாலஜி அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆச
டிராவல் பத்தி பேசனது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு சரி நம் நம் இப்ப ம்ஹார்ட் டிஸ்க் பத்தி பேசலாமா
ம்
நான் நல்லா இருக்கு ஆ உன் ஹாபிஸ் பத்தி பேச ஆச எனங்க மியூஸ் கேக்குறது புக்ஸ் படிக்கது டிராயிங் பண்றது புடிக்கும்
மியூசிக்கில் என்ன டைப் சாங்ஸ் கேட்க புடிக்கும்
மோஸ்லி மெலோடி சாங்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் சாங்ஸ் ஆமா அட்லீஸ்ட் தேட்டி மினிட்ஸ் மியூசிக் கேட்பன்
மியூசிக் கேக்குனது உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது
தேஸ்லடிஸ் ஆகும் மைண்ட் ஃப்ரெஷா இருக்கும்
கிரேட் புக் பத்தி சொல்லு என்ன டைப் ஆப் புக்ஸ் படிப்பே
செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் அண்ட் ஸ்டோரீஸ் படிப்ப ஒரு மோட்டிவேஷனல் புக் படிச்ச அது கான்பிடஸ் இப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு
ரீடிங் ஹேபிட்ஸ் எப்போத்தலந்து ஸ்டார்ட் பண்ணே
ஸ்கூல் டேஸ்ல ஸ்டார்ட் பண்ண
டெய்லி எவ்ளவு நேரம் படிப்பே
அரவுண்ட் டு்வென்டி டூ தேட்டி மினிட்ஸ் படிப்ப நேச்சரல் டிராயிங்ஸ் அண்ட் சிம்பிள் ஸ்கெட்ச டரா பண்ண
டிராயிங் உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் குடுக்குது
கிரியேட்டிவிட்டி புருவாகுது கன் கன்ஷ்வேஷ்னு இன்கீரீஸ் ஆகுது
ஹாபீஸ் எல்லா மெயின்டெயின் பண்ண டைம் எப்டி மேனேஜ் பண்ணுறே
நெலி ஷெடியூல்லல கொஞ்சோ டைம் ரிசர்வ் பண்ணிடுவே
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாபி ஷேர் பண்ணுவியா
ஆமா சம் டைம்ஸ் ஜான் தம்பு ரெக்கமண்டேஷன் ஷேர் பண்ணுவ
பண்ண ஆசருக்கா
ஆமா போட்டோகிராபி லேன் பண்ண ஆச எந்த தப்பு பண்ணிங்க ஆ பியூட்டிபல் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ண புடிக்கு
தட்ஸ் இன்ட்ரஸ்டிங் ஹாபி இருக்கறது லைஃப் ம் எவ்ளோ இம்பார்டன்ட்னு நெனக்கிற
ரொம்ப இம்பார்ட்டன் ஹாபிஸ் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணனு ஹாப்பினஸ் குடுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணும்
நானு அக்ரி பண்ற எனக்கும் கோடிங் அண்ட் கிரிக்கெட்ஸ் ஹாபிஸ் இருக்கு
வாவ் கோடிங்ல என்ன லாங்வேஜ் கத்துட்டு இருக்க
பைத்தான் கத்துட்டுருக்க
சூப்பர் ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு
ம் இப் பைத்தான் முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு இருக்குற
இப்பத்திக்கி எதுவு ஐடியா இல்ல
இப்ப இந்த சம்மர் லீவ்ல இன்டன்ஷிப் போலயா
போனு நெக்ஸ்ட் மந்த்
நானு நெக்ஸ்ட் மந்த்லேருந்துதா போவ எப்டி போவீங்க வீட்லேருந்து போவீங்களா இல்ல வெளில ரூம் எடுப்பீங்களா
வீட்லேருந்துதா போவ
ம் எந்தூர்ல இன் இன்டன்ஷிப் உங்களுக் கெடச்சிருக்கு
கொஞ்ச லாங்குதா
பஸ்ல போவீங்களா ட்ரெயின்ல போவீங்களா
ரெண்டுதுலையுமேதா போனோ பாதி தூர ட்ரெயினு பாதி தூர பஸ்
ஓ உங்களுக் ஓ உங்கள வந்து இன்டன்ஷிப் தேட எவ்ளோ கஷ்டபட்டிருந்தீங்க
நானு நறைய த்துல கேட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அவ்ளதா
நீங்க அதுல என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க
சைபர் செக்யூரிட்டியா
ஓ சைபர் செக்யூரிட்டியா ஓகே இன்டன்ஷிப் எத்தன நாளு
புரில
இன்டன்ஷிப் எத்தன் நாளு
அரௌண்ட் ஒன் மன்த்துதா போட்ருக்க நீங்க
நானு ஒன் மந்த்துதா
எப்டி வெளிய ஸ்டே பண்ணியா வீட்லருந்தா
புரியில
வெளியே ஸ்டே பண்ணியா இல்ல வீட்டுல இருந்து டிரவலா
வீட்டு்ல இருந்துதா சேரி நாம பேசிக்குவோ ஓகே வா
ஓகே பாய்
செரி ஓகேடா பாய்